ஆ கேக்குது ப்ரோ
ஹலோ
ஹலோ ப்ரோ இப்போ மழ வந்துச்சுல ப்ரோ அந்த இயற்கை மண்வாசன அந்த மழ வர்து
ஆமா
மழ வந்து போனொன்னே ஒரு வானவில் மாரி அழகாத் தெரியு அதல்லா பாத்துருக்கீங்ளா ப்ரோ
ஆமா ப்ரோ பாத்துருக்கே ரொம்ப நல்லா இருக்கு வானோ வந்து கருப்பா இருக்கு
அதுவு இல்லாம மழ பெய்யதுக்கு முன்னாடி சில்லுன்னு காத்தடிச்சி மண் வாசன அடிக் கு மரோல்லா ஆடு அதுவு ஒரு இதுவா இருக்கு ப்ரோ ஸ்கூல் பசங்கல்லா நெனைப்பாங்கோ
எனக்கு ரொம்ப புடிக்கு அப்டின்னா இயற்கைய பத்தி எதனா கொஞ்சோ சொல்லுங்க
எனக்கு புச்சது வந்து மழப் பெயிற சீசன் தா புடிக்கு அந்த மழ அடிகிறது சில்லுன்னு கா த்து வீசி ஸ்கூல் பசங்கல்லா நெனப்பா மழ பெஞ்சு எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்கோன்ட்டு ஆனா அந்த மழ பெய்யதுல நெறைய கஷ்டமோ இருக்குது ப்ரோ மழல்லா வந்து தண்ணி நெரம்பி வீடெல்லா அச்சின்னு வரு ப்ரோ காரல்லா இதுவாயி மழ வந்தா ஸ்கூல் பசங்களா ஜாலியா இருப்பாங்க அதுவு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு ஸ்கூல் பசங்களுக்கு அப்புறமா வெயில் காலத்துல கூட ரொம்ப கஷ்ட்டப் பட்ணு வெயில் காலோ வந்தா குளிர் காலோ வந்தா நல்லா இருக்குன்னுவோ குளிர் காலோ வந்துச்சின்னா ஏன்டா குளிர் காலோ வந்துச்சு நெனைப்போல்ல ப்ரோ
ஓகே அ அப்பறோ ஆ
இத பத்தி நீங்க என்னா நெனைக்கிறீங்க
இத பத்தி வந்து நா வந்து நீங்க சொன்னது ரைட்டு தா ப்ரோ வெயில் காலோ வந்தா வெயில அ நம்ம வெயில் ஏ வருது அப்டின் நெனைப்போ குளிர்காலோ வந்தா என்னடா இது மழ பேஞ்சிட்டே இருக்கு அப்டின்னு நெனைப்போ எதுவாந்தாலோ அளவா பேஞ்சிதுன்னா நல்லா இருக்கு ப்ரோ வெயில்லு வெயில்லு கூட
அதே தா ப்ரோ ஆத்துல போட்டால்லு அளந்து போட்ணு இந்த பழ மொழில சொல்லியிருக்காங்க ப்ரோ எல்லாரு
ம் அந்த மாரி நீங்க சொன்னீங்க இப்போ அந்த மாரிதா இப்ப மழ பேஞ்சா கூட ரொம்ப அதிகமா பேய்ல்லனா கூட ம் சொல்லுங்க
பேஞ்சி கரண்ட் போவாமா இருந்தா கரண்ட் போயி இது அது ஒரு தொந்தரவா இருக்கு ப்ரோ காத்தாடாம க வீடே கச கசன்னு இருந்து
ம்
வெயில் சீசன்னுக்கு இன்னு வெல்ல போனாலே ஃபுல்லா ஒரு மாரி வேர்க்குரு மாரி மூஞ்சுல்லா ஒரு மாரி பொறிப் பொறியா வரு
ம்
அதே வெறுப்பா இருக்கு ப்ரோ
ம் அதாவது ரோ இந்த வெயில வந்து நீங்க இந்த வெயில் காலத்துல வந்து காப்பாத்தலா அப்டின்னா என்னா பண்ணலா ப்ரோ எதனா சொல்லுங்க
சன்ஸ்கிரீன் போட்டு வெல்லப் போலா
ஆ
அ சிப்ஸ் எதுமே சாப்டாம இது ஃப்ரூட்ஸ்ஸு சாப்புல்லா தர்பூஸ்ணி திராட்ச்ச ஆ ஜூஸ் கூட குடிப்பாங்க ப்ரோ கிர்ணிப் பழோ ஜூஸ்ஸு கரும்பு ஜூஸு எல்லா குட்ச்சி வீட்ல கைல வாங் கொஞ்சோ வீட்லே தூங்லா ம் ஆனா ஸ்கூல் பசங்கள்லா வெயில் டைம்ல விளாட்றதும் காத்தா இல்லன்ட்டு வெறுப்பா இருப்பாங்க
ம்
இந்த வெளையாட்டுங் ம்
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீங்க சொன்னது உண்மதா நா சொல்றே கேளுங்க இந்த மாதிரி வெயில் காலமா இருக்கும்போது
அ
நீங்க சொன்ன மாரி குளிர்ச்சியான பொருளு அதிகமா எடுத்துக்காம உடம்புக்கு வந்து நீர் சத்து அதிகமா தேவப்படுது
அ ஹ
தண்ணிய நறையா குடிக்கறது கூலிங்கான காய்கறி வகைகள் இருக்கு பழ வகைகள் இருக்கு கிர்ணி பழ ஜூஸ் ஆவுது இல்லன்னா அந்த போம்மகிரானட்னு சொல்லுவாங்க அத சாப்பட்றதாவது அப்றமா வந்து இந்த கண்ணுல நா வப் வெப்பாங்க பாருங்க ஒரு பச்ச கலர்ல இருக்கு அது அதாவது அந்த ம் ஆ அந்த மாதிரி வெள்ளரிக்காஸ் அதெல்லா சாப்புல்லா நெல்லிக்கா வெள்ளரிக்கா தர்பூசணி எத நம்மள ஹைட்ரேட் பண்ணுதோ அதாவது வந்து இந்த வெயில்ல வந்து
ஹீட் குறைக்கிறதுக்குதா வெள்ளரிக்கா சாப்புட்றாங்க எல்லாரு அத் தெரியுமா ப்ரோ
தெரியு ப்ரோ கேளுங்க இந்த வெயில் காலத் துல வந்து நம்மளுக்கு உடம்பு இருந்து குளிர்ச்சியா படுத்துறதுக்கு வந்து பொருள் வந்து நறையோ சாப்புன்னு ஏன்னா வந் வந்து இந்த வெயில்ல வந்து உடம்பு குளிர்ச்சி ஆவலனா நம்மளுக்கு இன்னு வெயில் அதிகமாயிடு அதுல வந்து நீங்க சொன்ன மேரி வேர்க்குரு வர்ரதா இருக்கட்டு இல்லன்னா வந்து மூஞ்சில பொரி பொரியா வரதா இருக்கட்டு செரியா தூங்கணு ப்ரோ சொல்ல போனா ஒரு ஏ ஏழுலர்ந்து எட்டு எட்டவர் பத்தவர் நல்லா தூங்குனாதா அப்போ தா வந்து உடம்புல இருக்குற அதாவது உடம்புல வந்து நம்மளுக்கு தனியாவே செயலுபடு வந்து இது இருக்கு செல்ஸ்லா இருக்கு ஓகேங்களா செல்ஸ்சு அதுக்கப்றோ வந்து அதுல வந்து கொஞ்சோ சொரக்கற இதெல்லா இருக்கு ஓகேங்களா ஆர்கன்ஸ்லா அந்த ஆர்கன்ஸ் வந்து நம்ம வந்து அதுக்கு ரெஸ்ட் குடுக்கு போ தா அதாவது நடுராத்தி இரவு டைம்லதா தூங்குற டைம்லதா வந்து அதெல்லா சீரா வேல செய்யு அதெல்லா வந்து நல்லா சீரா வேல செஞ்சாதா வந்து வெளிய நம்மளுக்கு வந்து மூஞ்சு பள பளப்பா இருக்கிறதாவது ஆ நம்ம ஆரோக்கியமா எதனா விஷ்யோ பண்றதா இருக்குது ஒருத்தர் வந்து தூங்காம இருக்காரு தா இன்னொருத்தர் வந்து நல்லா தூங்குறவரா இருந்தன்னோ அவரு வந்து ரெண்டு பேரு ரெண்டு பேருக்கு வித்தியாசோ என்னன்னா ஒருத்தர் நல்லா தூங்குறாருன்னா அவுரு வந்து எதுவா இருந்தாலு ஆக்டிவா இருப்பாரு அந்த வேல செய்யறதுக்கு ரொம்ப ஆக் டிவா வந்து அந்த வேலய செஞ்சிட்டு இருப்பாரு அதே தூக்க இல்லாதவுங்க என்னா பண்ணுவாங்கன்னா ரொம்போ சோம்பேரித்தனமா இருப்பாங்க செரிங்களா எந்த வேலயா இருந்தாலு அவுங்களுக்கு வந்து இந்த இது சுறுசுறுப்பு இல்லாம டயர்டா தா இருப்பாங்க அப்போனா அவுங்களுக்கு சக்தியே இருக்காது அதே ஒரு நல்லா தூங்கனவுங்க வந்து அவுங்ககிட்ட எதுவுமே சத்தா ம் சுறுசுறுப்பா வேல செய்வாங்க அவுங்ககிட்ட சத் தூ இல்லன்னா கூட அவ வந்து நல்லா வேல செஞ்சிட்டு இருப்பாங்க அதுதா ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தூக்கோ வந்து எதனால வந்து ரொம்ப அதிகமா தேவப்படுதுனா நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து ஒரு இருவத்தி நாலு மணி நேரத்துல வந்து ஆ ம் நம்ம வந்து எட்டு மண் நேரோ பத்து மண் நேரோ தூங்குறோன்னா பதினாறு மண் நேரோ பதினெட்டு மண் நேரோ வந்து நம்ம பாடி வேல செய்துனு வெச்சுக்கோங்களே அந்த வேல செய்யறதுக்காக கொஞ்சமாவது ரெஸ்ட்டு வேணு அந்த ரெஸ்ட்டுதா வந்து இந்த தூக்கோ அத ரெஸ்ட்ட நம்ம கரெக்டா குடுத்தோன்னா இப்ப கூட நீங்க வண்டின் வண்டின்னு வெச்சுக்கோங்களே ஒரு டூ வீலரா இருக்கட்டு ஒரு போர் வீலரா இருக்கட்டு ஒரு ஃபைவ் வீலரா இருக்கட்டுனா ஒரு லாங் டிரைவ் போறீங்க அப்டின்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் போறீங்கன்னா ஒரே முட்டா வந்து ஐநூறு கிலோமீட்டர் போனீங்கன்னா வண்டி போய்டு இன்ஜின் சீஸ் ஆயிடு இல்லன்னா வண்டி சூடாயிடு அந்த மாரி ஆவு ஆ இப்போ நீங்க அந்த மாரி ஐநூறு கிலோமீட்டர் ஆற்நூறு கிலோமீட்டரு போறீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் போய்ட்டு சின்னதா ஒரு பிரேக் மாரி விட்டுட்டு அப்றோ வந்து இன்னொரு நூறு கிலோமீட்டர் போய்ட்டு சின்னதா பிரேக் மாரி எடுத்தீங்கன்னா வண்டி நல்லா இருக்கு அதுதா அதே மாரி தா மனித உடலு அவங்களுக்கு தேவப்பட்ற வந்து டீசல் வந்து வண்டிக்கு வந்து டீசல் போடுவாங்க நம்மளுக்கு வந்து உணவு அவ்ளோ தா நம்மளுக்கு குடுக்க வேண்டிய காலத்தையு குடுத்துட்டு அவுங்களுக்கு தர வேண்டிய உணவு குடுத்தன்னா மனுஷனு ஆரோக்கியமா இருப்பா ப்ரோ அததா நா சொல்ல வரே நீங்க இத பத்தி என்னா சொல்ல வரீங்க
அத்தா ப்ரோ கொஞ்சோ ரெஸ்ட்டு விட்டு வேல பண்ணாதா கொஞ்சோ ஈஸியா இருக்கு எல்லாத்தையு ஒரே நேரத்தில பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டோ ஸ்கூல் பாடமு அதேதா நடத்துறப்பவே முச்சுடா ஈசி எல்லாத்தையு சேத் சேத்து வெச்சிட்டு லாஸ்ல படிகிறது ரொம்ப கஷ்டோ
அதாவது நெறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவுங்க நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கானா நானா இருக்கட்டு இப்ப எக்ஸாம் வருதுன்னா எக்ஸாம் வந்து ஒரு மாச முன்னாடியே ரெண்டு மாச முன்னாடியே அவுங்க சொல்லிடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோ அன்னிக்கி படிச்சுகலா அன்னிக்கி படிச்சுகலா உட்டுருவோ அப்புறமா வந்து எக்ஸாம் நாளிக்கி எக்ஸாம்னா நைட் உக்காந்து படிப்பாங்க அப்போ நெறைய இருக்கு படிக்கிறதுக்கு அப்போ படி படிக்கிறதுல வந்து பாதி தா படிப்பாங்க எல்லா எல்லாருமே எல்லா எல்லா ஃபுல்லால்லா படிக்க முடியாது ஏன்னா நெறையா இருக்கு அப்ப தோணு ஆ ஒரு ஒருத்தங்க ஃபுல்லா படிக்கிறாங்கன்னா அவுங்க ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்ச கொஞ்சமா படிச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்து அதனால கொஞ்ச கொஞ்சமா படிச்சதுனால ஆ கொஞ்ச கொஞ்சமா படி ச்சி எழுதுறதுனால அவுங்களுக்கு அது ஞாபக இருக்கறதுனால எழுதிடுவாங்க அவுங்க அவுங்களுக்கு பிரச்சன இல்ல இது படிக்காம இருக்குறவுங்க கடைசில பாத்துக்கலா அப்டின்றவங்களுக்கு கொஞ்சோ கஷ் டமா இருக்கு அதுதா எதுவா இருந்தாலு எதுவா இருந்தாலு இப்ப அது அந்த டைம்ல வந்து நம்ம கரெக்டா பண்ணிடோன்னா அது கரெக்டா சீரா இருக்கு ப்ரோ அதுதா நா சொல்ல வரே டைமிங் சென்ஸ் வந்து ரொம்ப முக்கியோ மனிதனுக்கு அது இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து ம்
தூங்கறப்போ தூங்குறோ விளாட்றப்போ விளாட்றோ இதா ப்ரோ
தா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து தூக்கோ ஒண்ணு மட்டு போதாது ப்ரோ பத்தாததுக்கு வந்து அதுக்கு ஏத்த மாரி நம்ம ஆரோக்கியமா சாப்பிட்ணு இப்ப வந்து ஜங்க் ஃபுட் எல்லா நெறையா சாப்பிட்றாங்க ஜங்க் ஃபுட் நெறையா ஆ பொறிச்சது இந்த எண்ணெயில போட்டதெல்லா சாப்ட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமா வரு சேரிங்களா கொலஸ்ட்ரால் அதிகமா வந்துச்சு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாய்டு ஆ அந்த மேரி நெறையா வரதுக்கு வாய்ப்புருக்கு அத வந்து நம்ம தவிர் க்லானா இப்ப கொஞ்சமா பொறிச்சத வந்து சாப்புட்லா அது வந்து அளவா சாப்பட்னு வாரத்துக்கு ஒரு நாள் ஓகேங்ளா மாசத்துக்கு ஒரு நாள் அந்த மேரி சாப்புட்றதுல தப்பில்ல அது அதுக்கேத்த மேரி வந்து நம்ம வாரத்துல ஒரு நாள் சாப்புட்றோனா இந்த வாரத்துல இருக்கிற அஞ்சு நாள் வந்து எல்லா நாளு காய்கறி எல்லா சாப்புட முடியாது நம்மளால வாரத்துல ஒரு நாள் காய்கறி சாப்ட்டு அடுத்த நாள் வந்து காய்கறியோடு கொஞ்ச பழ வகைகள்லா சாப்ட்டு அடுத்த நாள் வந்து கொஞ்ச அது ருசியா இருக்கு நாக்குக்கு ருசியா இருக்கிற மாரி பாத்தனா ஒடம்பு வேல செய்யாது ப்ரோ இப்ப நாக்குக்கு ருசி பாத்துட்டீங்கன்னா ஒடம்புல வந்து ஆரோக்கியமா இருக்கற்து முடியாது கஷ்ட ரொம்ப அதாது நாக்குக்கு ருசி ல்த்தியாவு ஒடம்புக்கு ஆரோக்கியமா போனனா அது நம்ம சர்ச் பண்ணு சர்ச் பண்ணி பண்ற மாறி இருக்கு அதுதா ப்ரோ ஆ சொல்ல வரேன் ஒங்க ஒடம்ப நீங்கதா பாதுகாக்கணு றாங்க நீங்க வந்து எது எது ஒங்களுக்கு செட் ஆவுது ம்
அவங்கவுங்க வேல அவங்க செஞ்சிக்ணு
உங்க உங்க ஒடம்புக்கு எது நல்லதா இருக்குது எது உங்களுக்கு செட் ஆவுது அது நீங்க பாத்து பக்குவமா பண்ணீங்கன்னா ஒங்க ஒடம்ப வந்து ஃபியூச்சர்ல யாரு காப்பாத்த போறதில்ல ஏன்னா ஒங்க ஒடம்ப நீங்கதா காப்பாத்தணு ஐயோ வேற யாரு வந்து சொல்லி குடுக்க மாட் டாங்க யாரு வந்து காப்பாத்தலா மாட்டாங்க ஏன்னா நம்ம ஒடம்பு நம்மதா உத்ரவாதி அத அதனால என்ன பண்ணுன்னா முடிஞ்ச அளவு வந்து எப்பப்ப டைம் கெடைக்குதோ அப்பப்போ வந்து எந்த ஆரோக்கியமான ஃபுட் இருக்கோ அத வந்து முன்னாடியே பிரிப்பேர் பண்ணி வச்சணு முன்கூட் டியே நம்ம அது பண்ணி வச்டோனா நம்மளுக்கு ஈஸியா இருக்கு அப்புறமா எடுத்து சாப்றதுக்கு
நல்லா சாப்டுவாங்க ப்ரோ சாம்பார் சாதோ அப்புளோ பொரியல் இதுதா ப்ரோ ஆனா சாம்பார் சாதோ ரச சாப்பாடு அதுலா சாப்டா ஒரு நன்ம இருக்து என்னா நன்மனு தெரியுமா ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ அது எனக்கு தெரிஞ்சு ஜீரண நல்லா ஆவு ப்ரோ சீக்ரமா
ரச சாப்டா சளி புடிச்சிருக்கது போயிடு இருமல் இருக்கும்லா ஓ நெறய பேர் அது சாப்ட்டு ரசத்த குடிப்பாங்க அதுவே நல்லா இருக்கு ப்ரோ பானிபூரி கடைலல்லா ரச ஊத்திதா தணு ரச கொஞ்சோ ஃபேமஸா இருக்கு
இதுதா இந்த ரசத்துல வந்து நம்மளுக்கு மெளுகு சுக்கு அந்த மாரி நெறைய இதெல்லா போடுறதுனால வந்து அது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது சளி அதனா இருந்ததுன்னா அத இழுத்துரு ஒரே தடவயா இழுத்துதுனா வந்து நம்மளுக்கு சளி பெரும்பாலு வரதுக்கு வாய்ப்பு இல்ல அதுதா ப்ரோ சரி ப்ரோ டைம் முஞ்சுச்சு நெனைக்கிறே அத்த கால்ல எணைலா
ம்